கேக்கோ
ம் கேக்
அதாங்க அவள வந்து நா வந்து அவ கண்ண தா ஃபஸ்ட் நா பாத்தே ஆஹ் செரிங்களா அப்டிங்கறப்ப அவள வந்து நா எந்த எடத்துல வெச்சுருக்கனோன்னு நெனைக்கிறீங்க நீங்க இப்ப இப்ப மீன்ஸ் இப்ப எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் என்ன வேனா இருக்கலா ஆனா ஃபஸ் டைம் அவ கண்ண பாத்து அவள நா வந்து ஃபர்ஸ் டைம் கேக்கும் போது லவ் பண்ணனும் சொல்ல அவள கல்யாணோ பண்ணனுதா அவள நா சொன்னே கல்யாணோ பண்ணனும் உங்கள நானு ஏனா எனக்கு அவ்ளோ லவ் இருக்கு மீன்ஸ் லவ் படியுமா கேக்குறீங்க எல்லாருமே கேக்குறீங்கல்ல எனக்கு அது புரியவே இல்ல ரொம்ப புடிச்ச அவுங்க எப்டி புடிக்காம போவாங்கன்னு தெரியல
நா கேக்குறே நார்மலா இப்ப எவ்ளோ லவ் மேரேஜ் பண்றவங்க பிரிஞ்சிருக்காங்க டிவோஸ் ஆயிருக்காங்க லவ் மேரேஜ் பண்ணி தா கல்யாணோ பண்ணி கொழந்த பெத் காங்க ஆனா அப்புறோ பிரிறாங்க ஏன்
ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவுங்க அவுங்களே வந்து மறந்துட்றாங்க
எங்க அப்பா அவுங்களுக்கு வேற ஒண்ணுல்ல அவுங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க எ நார்மலான விஷயோ ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணி நா சொல்லிறேங்க நா சொல்லிறே ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொழந்தையு பெத்துக்குறாங்க ஆனா என்ன ஒரு சண் யில இவுங்களுக்கு ஆறுதலுக்கு இன்னொருத்தவங்க வராங்க அவுங்க ஷன் ஆவுறாங்க புரிதா அந்த அங்க ஆறுதலுக்கு உள்ள வர்றாங்களே வரவிடாம இருந்திருந்தாலே இந்த பிரச்சனையே வந்திருக்காது அந்த அட்ராக்ஷன் வர போய் இவுங்க மேல அட்ராக்ஷன் போயிருது சோ அப்ப ஒரு பிரிவினை ஏற்படுது அதுல பிரேக்கப் ஆயிட்றாங்க மொத்த பிரிஞ்சுட்றாங்க நீ உன் வேல
இப்ப அ அது எங்க உண்மைய லவ் பண்ணி ஒருத்த இது பண்ணா என்னதா வந்து ஏங்க நா ஒ இதுல சொல்ல முடியாத விஷயத்த அத்னா வந்து சொல்றே எத்தன பொண்ணு இருந்தாலுமே எத்தன பேர் இது பண்ணாலுமே அவே லவ் பண்ற பொண்ணு ஃபேஸ் தாங்க தெரியுனோ அவ லவ் பண்ணல எங்க உண்மையா விஷயங்க அது
ஏங்க அது அப்டி கெடையாது நீங்க லவ் பண்ணும்போது ஓகேங்க ஓ கல்யாணோ அந்த மாரில்லா ஆயிருச்சு அப்டின்னா இல்லல்ல லவ் பண்ணும் போதுமே நாள் போக போக அப்புறோ வந்துட்டு என்ன சொல்றது வேற ஒரு தேடுவாங்கங்க அதுதாங்க உண்ம பஸ்
அதனால நாக்கிலாஸ் சொத்தி இல்ல அந்த அண்ணாவ கட் கிளிகொள கவுன்சிலர்ன்னு எல்லாமே பண்ணியிருக்குது ஆனா அந்த அண்ணாக்கு ஒரு நாப்பத்தஞ்சு வயிசாச்சி இப்பவரைக் கல்யாணோ பண்ணல ஏன்னா அவர் லவ் பண்ண பொண்ணு அவர உண்மையா லவ்பண்டிரு லவ் பண்ணி இருக்கு அது அவ் அவ் அவ்ளோதா அந்த எட்துல வந்து வேற ஒருத்தங்கள வெச்சு பாக்க முடிலனு ஓப்பனா எங்க எல்லார் கிட்டியு சொல்லிருக்கு அது இப்ப இப்போவு அவுங்க அவுங்க அக்கா அக்கா தங்கச்சி சொல்றாங்க இப்பவு நா கல்யாணோ பண்ணிவெக்க ரெடியா தா இருக்கோ ஏதோ ஒரு பொண்ண பாத்து கல்யாணோ பண்ணி வெச்சிட்ரோ ஆனா அவ கல்யாணோ பண்ண மாட்டேங்கிறா ஆஹ அப்டிங்கிற ஆனா அவரு அந்த எடத்துல வந்து அவ அவ்வ அவ்வ அவள நா வெச்சு பாத்த எடத்துல பாக்க விரும்பல ஏன் காதலுக்கு நா துரோகம் பண்ண விரும்பு ஆனா அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குழந்தையோட தான் இருக்காங்க ஆனா நடுவுல நான் இன்னொன்னு சொல்லணும் டேய் அவ எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பானு எனக்கு தெரியும்
ஆமா அவங்க நீங்க சொல்றீங்க தெரியுமா இந்த வார்த்தை சந்தோஷமா இருக்காங்கிறது நஜம்மாவே இது ரொம்ப பெரிய தப்பான வார்த்தை சிரிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கனு அ ர்த்தம் கிடையாது சிரிக்கிறேன் நான் நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிறேன்னு நான் சந்தோஷமா இருக்கேனு அர்த்தமா
சொன்னாரு அண்ணாவ தான்ங்க என்கிட்ட சொன்னாரு அது சி ஒருத்தங்க வந்து சிரி
தெரியுமாவா அவ சந்தோஷமா இருக்கா அப்படின் சொல்ட்டு அசால்ட்டா சொல்றீங்கல்ல நிஜமாவே சிரிக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்
ஏங்க அப்டித்தாங்க அவரு சொல்ல சொல்லபோது தெரியலீங்க எனக்கு சரி அன்னிக்கு சொல்லும் போது தெரியளைங்க என் லைஃப்ல ஒரு பொண்ணுன்னு ஒருத்தவங்க வரம்போதுத்தாங்க தெரிஞ்சுது நான் நெறய பேர்க்கு அட்வைஸ் பண்ணுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ டைம் லாம் குடுக்காதீங்க திருப்பி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க டைம் குடுத்தீங்கன்னா டைம் குடுக்காம போகும் ஒர்க் பண்ணி ஒரு டைம் குடுக்காம போகும் அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ரொம்பாமே வந்து அவங்கள வந்து அவங்க வந்து இதுக்கு இது இது கூட அவங்க சஃபர் ஆவாங்க அந்த விஷயத்துக்காக அப்படி நீங்க யோசிச்சுக்கோங்க அதுதான் நான் சொல்றேன் அவங்ககிட்ட அப்படின் நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட ஆனா அந்த விஷயம் வந்து எனக்கு நடக்கும் போது தெரியுது ஏன்னா அவ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கா டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ அவளை விட்டியனால என்னோட என்னோட தாட்ட வந்து வெளிய எடுக்கவே முடியல மீன்ஸ் அதே மாதிரிதான் அவங்களுக்கு இருந்து இருக்கும் போது அவள அவள அவ்வளோ உண்மையா சரி நீங்க சொல்றீ ஆனா எனக்கு தெரிஞ்ச நீங்க தாங்க இந்த மாரில்லாம் சொல்றீங்க லவ் பண்றாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தை வந்து டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்க சொல்லிட்டு எத்தனை பேர் என் லைவ்ல வந்து எத்தனை பேர் வந்து லவ் பன்னி கல்யாண பண்ணி இனைக்கு வந்து மீன்ஸ் நான் சொல்றேன் என் ஃப்ரெண்டோடல்லாம் சரி பயங்கரமா குடிப்பாரு குடிஷ்ட்டு ஊ ள்ள செரியான சண்ட போல இருக்கு அவருக்கு கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறந்தது பெண் குழந்தை ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அதே மாதிரி குடிச்சிட்டே இருந்தாரு குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பிர்ச்சன பண்ணாரு அந்த அக்கா பாத்து அழுதுட்டு அந்த அக்கா வந்து என் குழந்தைய தூக்கிட்டு நான் போயிருவேன் இதான் கடைசி ஒரு சண்டை உன க்கு அவனை பாத்தா எனக்கு பயமா இருக்குனு அப்பன்னு அவ அந்த அக்கா சொன்னாக்கா அதுக்காக அதனால அவரு ஏழு வருஷமா தண்ணி அடிக்கவே நிறுத்திட்டாரு அப்படியே ஸ்டாப் இட் டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாரு இன்னைக்கு அந்த அண்ணன் சரக்கடிக்க குடிக்க மாட்டாரு எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாரு சண்டைக்கு கிண்டைக்கு எதுக்கும் போக மாட்டாரு அவரு அவரு பேமிலியோட அந்த அக் லவ் மேரேஜ் அவன் கல்யாணத்துக்கு நாங்க தான் சொன்னோம் அவ்ளோ ஒரு இதா அந்த அந்த அந்த அந்த அவங்கந்து அப்ப இதான் இருப்பாங்க எப்படி அவரால எப்படி இப்படி மாற முடிச்சு எக்ஸாம்புளுக்கு நானே சொல்றேங்க நான் எவ்வளவு நான் எவ்வளவு குடிபேண்ணு எல்லாதுக்குமே தெரிய எ ஏரிய இருக்க எல்லாதுக்குமே தெரியுங்க நான் மாறனதுக்கு காரணம் யார் தெரியுமா என் ஆளுதாங்க அவ அவ வந்து என வந்து கு குடிக்காதுன்ன சொல்லவே இல்லை நீ குடிக்காதுன்னு சொல்லவே இல்லை உன் விருப்பம் செரிய உன் விருப்பம் இது ஆனா யாருக்கும் புடிக்காது உன் விருப்பம் அப்டிதான் எங்கள சொல்லலாம் எது உன் விருப்பம் அவ்ளோதான் எனக்கு குடிக்கிறது பிடிக்காது அப்டின்னான் அதுக்கப்பறம் அவருக்கு புடிச்ச பொண்ணுக்காக இது என்னது இது இத்தன வருஷமா நம்ம இது பண்ணிட்டோம் இது அவருக்காக நம்ம விடணும்னு சொல்லிட்டு அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டான் கிட்டத்தட்ட அது ஒரு பத்தாவது மாசம் பத்து மாசத்துக்கு மேல ஆச்சு இப்பயும் நான் குடிக்கவே இல்ல ஆஹ்
நீக நீங்க இத கடைசி அவரைக்கும் கொண்டு போனா சோ உண்மையிலேயே நீங்க அவங்கல அவங்க அவங்க கூட இருக்காங்க இல்ல ஆனா நீங்க இத கடைசிவர கொண்டு போன நீங்க அவங்களுக்கு பண்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்ல நிஜமாவே அவுங்க கூட இருக்காங்க இல்ல ஆனா நீங்க நீங்க சொன்னீங்க தெரியுமா நா அவ்ளங்க லவ் பண்ணல அப்டின்னு சொல்லிட்டு சோ நீங்க அவங்களுக்கு உண்மையா இருந்ததுக்கு நீங்க இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போனா அது ஒரு நீங்க உண்மையா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்டி இல்ல நான் அவங்க அவங்க பண்ணல நான் இதுல பண்ணிருவேன்னா நீங்க அவங்களுக்கு உண்மையாவே இல்ல ஓ இல்லையா அடுத்தது வேற ஒரு பொருள் அப்படிங்கற மாதிரி தான் அர்த்தம் இது
டி வேற பொருள் இல்ல புரில அவ பொருள் இல்லைங்க அவ உயிருங் மீன்ஸ் விட்டு போகல நீங்க சொல்றிங்க என்னால எப்டிங்க ஏத்துக்க முடியும் அவனை விட்டு போயிடுவான்னு யாருமே அவள வந்து நா வந்து இருக்கற்லே வந்து
இல்லனு சொல்லங்க நா உங்களுக்கு சொல்றே இது தா இது இது நா நா என்ன சொல்றங்க நா அவங்களுக்காக விட்டே அவங்க இல்லன்னா அத வே விட மாட்டே அப்டி சொல்றது தப்பு இப்ப நீங்க அவங்களுக்காக விட்டுட்டீங்க அவங்க என்னைக்கு உங்க மனசு உள்ளுக்கதானா இருக்காங்க அப்ப அவங்க இருக்கற வரைக்கு அவங் இருக் இருக்க கூடாத் தான அர்த்தோ அவ மனஸ்க்குள்ள இருக்கும் போது அது வரலா அப்டின் நீங்க சொல்றீங்ளா அவங்க கூட இருந்தா மட்டு தா அது இருக்காது அவங்க கூட இல்லனா இருக்கு அப்டி சொல்றீங்ளா
ஏங்க அவ என் லைஃப்லவே ஒரு ஃபோர் அதாங்க ந நா சொல்றங்க ஒரே விஷ்யோ தாங்க அவ என்னய விட் டு போனா இந்த உலகத்த விட்டே நா போய்ருவங்க சத்தியமான உண்மைங்க இது அவ் ஏனா அவ அவ அவள மாரி என்னய பாத்துக்கற்கு ஆள் இல்ல அதுக்கப்றோ நா எனக்கு யா இதுக்கப்றோ யாரு என் லைஃப் வரமாட்டாங்களாங் தோணுது அவ ஒருத்தி தா எனக் எல்லாமே அம்மா அப்பா ஃப்ரெண்டு, ஒய்ஃப்பு, லவ்வரு எல்லாமே அவ தா அவள மாரி ஒரு பர்சன் எ லைஃப்ல திரும்பி ஒருத்தவங் வருவாங்ன் நெனச்சுகூட என்னால பாக்கவே முடியாது ஏ அப்டி சொல்றன்னா அந்த அந்த ஃபீல் வந் து அந்த ஃபீல் அது வந்து யார்க்குமே புரியாதுங்க அந்த ஃபீலு
ஏங்க எல்லா லவ் பண்ற எல்லா ஆளுக்கு வர ஃபீலிங்தாங்க எல்லா ஒருத்தங்களு ஒரு லவ்வா வருது சொல்லு ங்க
அப்புட்லா கெடையாதுங்க எல்லாத்துக்கு அந்த ஃபீலிங் வர புரியலீங் எனக்கு அப்பறோ எல்லாருக்கு அந்த ஃபீலிங் வந்தா அப்ற அப்றோ ஏங்க என்ன நடந்தாலு எதுக்குங்க வந்து வந்து அடுத்தவங்க விட்டுட்டு போறாங்க லவ் பண்றவாங்களா நீங்க சொன்ன இதே வந்து அஃபெர் ஆயிர்ச்சு என்ன ஏங்க என்ன இதா இருக்கட்டுங்க என்ன வேணா இருக்கட் என்ன சுச்சுவேஷன் எனக்கு புரில என்ன சுச்சுவேஷனஸ் என்ன சுச்சிவேஷன் அப்புடி புடிச்சவங்க் மேல தாண்டி என்னங்க ஒரு லைஃபு எ என்னங்க அவ அவ ஏங்க நா லவ் அவள போய் அவ் அவள் கிட்ட உண்மையா தா இருக்கே நா லவ் பண்ணிருக்கேனு உண்மையா சொல்லிட்டே ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கே என்ன அவ கல்யாண ஆகாத அப்ப அந்த லவ் வந்து அந்த லவ்வோட எனக்கு வந்து அந்த லவ்ல புரிதல் தெரில அவளுக்கு நா அவளுக்கு தா அப்ப அப்போ நா சொல்றே அவளுக்கு நா இவ்ளோலா வந்து இவ்ளல்லா கூப்ட்டி இப்பிட்லா பேசமாட்ட அவுங்களு எங்க பேச பேசமாட்டாங்க அவுங்க ஃபேமிலி சுச்சிவேஷன் எ ஃபேமிலி சுச்சிவேஷன் அத இது பண்றப்ப என்னால வந்து அத வந்து மீச் அந் இந்த இத வந்து அப்ப ஸ்கூலு காலேஜு அதல்லா போயிட்டு இருக்கும்போ அந்த ஒரு இத வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி கொண்டு போக முட்ல ஆன இப்ப அதுக்கான சுச்சிவேஷன் எதுவுமே எனக்கு கெடையாது எனக் இப்ப அவங்க எ எனக் எனக்கானவ ஒருத்தி தா அவள எப்டிங்க விட்டுக் குடுக் முடியு சொல்லுங்க போற போக்குல வேணா நீ வேலைக் போ உ லைஃப்ப பாரு நா எ லைஃப்ப பாக்கறே சொன்னா ஓகேப்பா செரி ஓகே பேஸ்னதே சந்தோஷோ அப்டி சொல்லி விட்டுட்டு போ போறக்கு இது என்ன இது என்ன சும்மா நாம என்ன வந்து ஓகே கெடைச்சவரைக் லாபோல்ல அப்பிடி சொல்லுற பிஸ்னஸ்ஸா இது லைஃப்ங்க அவ எ பொண்டாட்டிங்க அவ அதுக்கு மேலைங்க எ உயிருங்க அவ ஆஹ் அவ இல்லாத லை அவ இல்லாத லைஃப் விட்டுட்டு செத்துருன்னா சத்தியமா அவ இல்லா லைஃப்ல செத்துருவே அந்தளவுக்கு அவ தா எனக்கு வாழ்க்க எல்லாமே எல்லாங்கறது எல்லா அவ் ஒர்த்தி மட்டு தா அவள விட்டா வேற எதுமே இல்ல வேற எதுமே எனக் வேண்டா அப்டியவ இல்லாத லைஃப்ல சம்பார்ச்சு மிச்ச எல்லா பண்ணுவே ஆனா அவ இல்லா லைஃப்ல இருந்து என்னப் பிரயோஜனோ நீங்க சொல்லுங்க அவளுக்கா ஓடி அவளுக்கா பண்ணது அவளே இல்லாத லைஃப் நீங்க என்ன பண்ணுவீங்க
ஒருமணி
புரியலீங்க
ஆஹ் அ கால் பேசிட்ருக்கே ஹாசினி சொல்லுங்க
அதா அவயில்லா லைஃப் நா என்ன பண்ணுவன் நீங்க சொல்லுங்க அப்டி ஒரு லைஃப் நீங்க தேவைன் நீங்க நெனைக்கிறீங்ளா அப்டி ஒரு விஷ்யோ வந்து அப்டி ஒரு விஷ்யோ அப்டி விஷ்யோ நம்ம தூக்கி நம்ம செய்வோ நம்ம பண்ணுவோ நம்மல எல்லாருக்கு நெனைக்கிறீங்ளா
இல்ல அப்டியெல்லா இல்லங்க, ஆனா இத அதுதா என்ன சொல்றது அதுதா என்டிங் பாயிண்ட்னு நெனைக்கிற தப்பில்ல எப்பவுமே யாருக்குமே என்டிங் பாயிண்ட் கெடையாது சேரிங்களா என்னோட என்டிங் பாயிண்ட் அதுதா நெனைக் இது வந் ரொம்ப தப்புன் நா சொல்றே
ஏங்க அப்பில்லா இல்லிங்க வாழ்க்க வந்து எல்லாத்துக்கு ஒரு விஷ்யோ சொல்லுங்க என்ன வேண சொல்லுங்க எல்லாத்துக்கு ஒரு விஷ்யோ சொல்லுங்க இது இதே நல்ல விஷயோ கெடைக்காது சொல்ட்டு ஒரு பெ பெட்டர் பைபெட்டர் நல்லாதாங்க இருக்கு ஓக் கே
ஏங்க பெட்டர் பை பெட்டர் ஓக்கேங்க அது இருக்க வரைக்கு அது பெ அது இல்லன்னா வேற எதா பெட்ரா வரு விட்ற வேண்டிதான
அது எப்டிங்க அது பெட்ரா அப்டின் நெனைக்கிறீங்க எனக்கு புரியல எனக்கு நீங்க சொல்றத் எனக்கு புரியில இப்ப இவங் கூட நா பெட்ரா ஃபீல் பண்ட்டே ஆனா திருப்பி நா அந்த பொண்ணோட பெட்டரா நா ஃபீல் பண்ட ஆனா ஒருத்தவங்க வருவாங்க அவுங்க இதோட பெட்ரா இருப்பாங்க எப்டிங்க நீங்க சொல்றிங்க அப்பிடி நீங்க மார்னா மாரி தா அப்போ இவுங்கல உண்மயா லவ் பண்லே தானே அர்த்தோ ஆ எப்டிங்க எல்லாத் தியல மீன்ஸ் ஓகே ஒன்ஸ் வந்து மாறியாச்சு திருப்பி வந்து தேவ மீன்ஸ் ஃபஸ்ட்டு லவ் பண்ணி அதே காஸ்ட் கஷ்ட படாத கஷ்டலேந்து வெளில வந் லவ்வே நா பண்றது பெரிய விஷியோ செரி ஓக்கே அந்த லவ் பண்ற திருப்பியுமா லவ் வரு புரியிலைங்க எனக்கு, அப்பன்னா இவரு மேல வெச்ச பாசம் பொய்யிதான
துல்ல அது ஒரு லவ்வே கிடையாது அந்த மாரி சொல்லல, ஏ லவ்வுங்கறதுலா ஓகே ஆனா என்ன அந்த ஒரு என்ன சொல்றது இப்ப என்ன ஒரு லவ்வுக்கு அப்பறோ திருப்பி லவ் பண்ணதா செய்றீங்க சரி இது என்ன சொல்றது இது சரியில்ல அப்டிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன சரியா இருக்கோ நமக்கு என்ன ஆப்டா இருக்கோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நம்மள கேர் பண்ணிக்கிறவங்க நமக்காக இருக்றவங்க நம்மள மட்டு
அதுதான சொல்றே அதுதான சொல்றேன்ன அவ அவ அவ அவ அவ பாத்த மாரி நீங்க வேற யாருனால்யு கேர் பண்ண முடியாது யாருனால்யு வந்து அந்த என்ன வந்து டேட் இது பண்ண முடியாது அவ அவ அந்த அளவுக்கு அவ இருக்கும் போது நா எதுக்குங் அவ்ளோ இன்னோர்தங்ள பாத்து போனு மீன்ஸ் அவளுக்கு வேனா நா ஆப்ஷனா இருப்ப எனக் அவ ஆப்ஷன் கெடையாதுங்க அவ எ உயிருங்க அவ எனக்கு நா இதுவு அவிட்டே சொல்லிக்னே உனக் வேனா நா ஆப்ஃஷ்னா எனக்கு நீ ஆப்ஷன் கெடையாது தா அவகிட்ட நா சொல்லுவ அ எல்லா விஷ்யு சின்னதா முடி முடிஞ்சிருமோ நீங்க நெனைக்கிறீங்களா
த பாத்துட்டுருக்கேன்ப்பா
ஹலோ
ம்
சொல்லுங்க ஹலோ நம்ம நேரோ முடியபோதுன் நைக்கிற
ஆமா செரிங்க
ம் நா கால் பண்ணி கால் பண்ணற இல்லல இல்ல